ஹலோ ஆ உங்ககிட்ட பேசுன டைம் போரதே தெர்ல
நானு இதே தா சொல்லலான் நனைச்சே இதுக்கு முன்னாடி யார்ட பேசுனாலு அந்த டென் மினிட்ஸ் ஓட்றதே ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப உங்ககிட்டப் பேசுறது டுவெல் மினிட்ஸ் சீக்கிர சீக்கிரம் முடிஞ்சற மாரி இருக்கு எனக்கு
ஓ
ம்
நன்றி அது வந்து நம்ம பேசுறத பொறுத்து அதுதா நல் இதுவுலேயே அந்த ஸ்டோரிலேயே அப்டி போயிட்டோம்னா டைம் போர
ஆமா இதுக்கு முன்னாடி எல்லா ஹவுஸ் வைஃப்ஸா பேசனாங்ளா என்ன சமைச்சிங்க என்ன சோறு என்ன கொழம்பு இதேதா பேசன ஆமா அதை அதுக்காகவே செரி யாரோ ஒரு பைய கிட்ட பேசலா இந்த சோறு கொழம்ப விட்டுட்டு வேற ஏதாது பேசலாமே
ஓ அதனாலதா என்கிட்ட ஃபர்ஸ்டு கால்ல வந்து கேள்ஸ்ல எல்லாரு அந்த சாப்பாட்ட பத்தியே பேசுறங்க நீங்களும் அத பத் பேசுனிங்கன்னு சொல்றீங்க
ஆமா இப்ப ஹவுஸ் வைஃப்ஸ்கு பேசுறோமா என்ன சமைச்சீங்க நான் என் குழந்தைக்கு அதை செஞ்சே இதை செஞ்சே அத சாப்பிட வச்சே ஐயோ எனக்கு அப்படியேச்சு டென்ஷன் ஆயிடிச்சு ஆ சேர் நீங்க நல்லா பேசுறீங்க
அப்டிங்களா ஓகே
செரி சொல்லுங்க மூவிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க
ஆ இந்த இந்த அது இந்த துரேந்தர் மூவி மாரிதா இருக்கும் நான் சொல்ற மூவி வந்து அது நல்லா இருக்கும் நீங்க
கிரீடமா
கிரீடம் இல்ல அது வந்து கிரைம் திரில்லர் மூவி கிரீடம் நா சொல்றது வந்து மிஸ்டர் எக்ஸ் னு ஒரு மூவி தாரு ஆமா ஆரியாது பாத்துட்டீங்களா ஓகே ஓகே அதுவு இதுவு ஒரே மாரிதா இருக்கும் என்னா ஒன்னுனா கொஞ்ச இது வந்து ச்பைய பத் த்தி கொஞ்சோ சொல்லுவாங்க
ஓ செரி செரி சரி மிஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு
ஆமா நல்லாதா இருக்கு
செரி ஓகே
நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி அந்த மூவி
ஆ ம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா அங்கங்க கொஞ்ச அப்படியே அப்டி அப்படியே விட்டுட்டு போன மாதிரி இருந்தது மத்தபடி ஓகே ம்
ஆ அவரோட அவரோட இது நிலைமைக்கு அது ஓகே அந்த மூவி அந்த ஆர்யா அவங்கை அவரு நல்லா பண்ணிருக்காரு ஆர்யா
ம் நல்லா பண்ணிருக்காரு மஞ்சு வாரியருக்லா இன்னு கொஞ்சோ நல் ல்ல வெய் நல்ல சீன்ஸ் குடுத்துருக்லா அவுங்களுக்கு அதிகமா ஆ ஃபைட்டோ இல்ல நல்ல வெயிட்டான கேரக்டர் இல்ல ஆமா நல்ல ஒரு வெயிட் ட்டான கேரக்டர் அவுங்களுக் குடுக்கல
ஆமா வெயிட்டான கேரக்ட் குடுத்தாலு அத ஒழுங்கா யூஸ் பண்ல ஒரு ஹிட்டா இருக்கவங்க கொஞ்சோ இன்னு கொஞ்சோ பய குடுத்துருக்லா
ஆ அது இல்ல அது ஃபீல் பண்ணே ம் சும்மா அவுங்க வந்து இந்தா உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீ வெச்சுகோ இந்த ப்ராஜெக்ட் நீ வெச்சுகோ அப்டி சொல்றதோட அவ்ளதா அவுங்களுக்கு அதுல வேற வேலையே இல்ல மத்தபடி ஓகே
வி ஐ அந்த வில்லன் வில்லன பத்தி என்ன நெனைக்கிறீங்க
வில்லன் கௌதம் கார்த்திக் தான
அவுங்க பேர் தெர்லயே எனக்கு
கௌதம் கார்த்திக்தா அந்த கொஞ்சோ அப்டியே வெளாட்டுத்தனமா பேசிட்டு அப்டியே இருக்குல அந்த பையந்தான அது கௌதம் கார்த்திதா கார்த்திக்கோட பையந்தானே
இல்ல இல்ல அவரு வில்லனு இல்ல அந்த வில்லன சொல்ல நானு லாஸ்டா ஒரு அவுங்க பைய ஆரியா சீ ஆரியவோட அப்பா
சரத்குமாரா
ஆ சரத்குமார் அவர பத்தி கேக்குறே ட்விஸ்ட் எப்டி இருந்துச்சுனு கேக்குறே அந்த ட்விஸ்ட்டு
நா நெஜம்மா அத எதிர்பாக்கல
ஆ அதுதா யானு எதிர்ப்பாக்கல என்னடா இது இவரு எங்கயோ பாத்தா மாரியே இருக்கே அப்டினு சொல்ட்டு அவரு காஸ்ட்யூம் நல்லா இருந்து ச்சு அந்த அவரு லாஸ்ட்டு சீன்ல ஒரு மாஸ்சா ஒரு என்ட்ரி
அந்த ஷிப்ல போயிட் இருக்கும் போது கடைசி இதுல ம்
அது நல்லா இருந்ச்சு ஆரியாவோட இதுவு நல்லாந் ச்சு பாடி ஷேப்ஸூ கட்ஸு அது நல்லா இருந்ச்சு
ஆனா கொஞ்சொ வயசான மாரி ஆயிடுச்சு
ஆமா ஆமா பேஸ் வந்து கொஞ்சொ அந்த மாரிதா இருந்ச்சு
ம் ம் ம்
சார்டிங்ல வந்து அவங்கள எதோ ஒரு மாரி காம்ச்சு அப்பமா லாஸ்ட் வந்து ஒரு மாரி புட்ச்சி விட்டாங்க நா ஸார்டிங் கொஞ்சொ பில்டப்பா காம்ச்சாங்களா
ஆம்மா
ஆ அப்றோ வந்து இப்ப கூட நீங்க துரேந்தர் பாத்தீங்களா அது என்ன என்ன சொல்றீங்க அது எப்டி நல்லா இருந்துச்சுனு சொல்றீங்ளா
ஆ நல்ல கததா ஆனா எனக்கு வைலன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்த மாரி இருந்ச்சு உங்களுக்லா அது புடிச்சிருக்லா ஆமா ரொம்ப இந்த ரத்தொ தெரிக்கிறது மண்டய ஒடைக்கிறது மூள தெரிக்கிறது ஐயோ அதெலா எனக் கஷ்டமா இருக்கு ஆ நீங்க சொல்ற மாரிதா எ பையனு சொல்லுவா இந்த என்னது ஐயோ இந்த இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்னு வெப் சீரிஸ் பாத்துட்ருப்பா மம்மா இங்க வந்து பாருங்க அப்டியே அவன எடுத் து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நா பாத்துட்டே அது எனக்கு ரொம்ப புடிக்கு நா எல்லா சீசனு பாத்தே என்னோ பேட் பாயா பேட் க என்னமோ ஒன்னு இருக்குமே பாய்ஸா எதோ ஒன்னு இங்க
ஓ அதுல வந்து கொஞ்ச இதுவா இருக்குமா
ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸேதா ரத்த தெரிக்குது பாருங்க அங்க சுட்றாங்க பாருங்க மூள என் என்ன பட
பேய் பட மாரி இருக்கு
ம்
டெவில்ங்க அது பொய் ஈவில் டெவில் எதனோ ஒரு நேம் வந்துச்சே
ஈவில் டெட்டா
ஆ ஈவில் டெட் பாத்துருக்கீங்களா
அதெல்லா நா சின்ன புள்ளைல இருந்து தா அந்த பட ஓடிக்கிட்ருக்கு
ஆ அ அது மட்டு அது மட்டு என்னங்க சொல்றீங்க அப்போ அதெல்லா இன்னு கொடுமயா இருக்குங்க
அதுதா அந்த மாரிலா நா பாக்க மாட்டே ஸ்கிப் பண்ணிடுவே அந்த சீன்லா
இப்ப இருக்குதெ அதாங்க மொ சூப்பரா இருக்குங்க
ஐயோ ஏப்பா இந்த காலத்துல பசங்கலா இப்டி இருக்கீங்க
கொஞ்சோ மூவி வந்து கொஞ்சோ ராவ இருந்தத்தா நல்லா இருக்கு
ஐயயோ ப்பா ஹ
அப்பதா பாக்க கொஞ்ச இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்பற ன்னா நடக்கபொது அப்பற ன்னா நடக்கப்பதுன்னு சொல்ட்டு ம்
அதுனல துரந்தர் வந்து ம்
மூவிலா லைக் பண்ணுவீங்க போல அப்பனா
என்ன மூவி
மெலோடியா அந்த மாரி
ஆஹ் ஆமா அது கொஞ் சாஃப்டா நல்லாருக்கு இல் இதுலியுமே கூட ஸ்டோரி
அப்பதா நல்லாருக்கு
ஓகே நீங்கெல்லா வளந்ததே அப்டிதா அதனால உங்கள் அது அப்டிதா புடிச்சிருக்கு நாங்க பாத்து வளந்த மூவிஸலிந்து ஹீரோஸல்லா ஹீரோயின சுத்தி சுத்தி மரத்த சுத்தி சுத்
ஓ அந்த ஓடி அந்த சாங் ஃபுல்லா ஓடிட்டு தா இருப்பாங் கடைசி வரி
ஆமா கடைசீல அந்த ஹீரோ யின் கைய புடிச்சாலே அது பெருசு ஐயோயோ கைய புடிச் சிட்டானே அப்டின்ற ஸ்டேஜ்ல தா நாங்கல்லா வளந்தோ ஆமா இப்பெல்லா நீங்க வளர்றதே ரொம்ப வயலன்ஸ்ஸு அது இதுன்னு பாத்துதானே வளர்றீங்க அதான்டா உங்களுக்கு அதெல்லா ஈஸியா இருக்கு சிம்பிளா இருக்கு ம்
அதுவா நம்ப இங்க அந்த பசங்கள கவர் முன்னமேர்தானா மூவி இப்பலா ரிலீஸ் ஆவுது மேக்ஸிமம்
ஆமா
ஃபேமிலி கவர் பண்ற மாரி எதாச்சு ரேர் டா மூவிலா வருண்டா
அப்டி வந்தா ஓட மாட்டிங்குது
ஆமா அப்டி வந்தா ஓட மாட்டே அதா உண்ம எல்லாரு இந்த மாரி மூவி தா லைக் பண்ட்டாங்களா சோ அதனால வந்து டைரக்டர் இப்ப கொஞ்ச மாறிட்டாங்க
ஆ ப்ரொடியூசரு போட்ட காச எடுக்குணுல
ஆமா அவ கொஞ்ச லாபோ வரணுல்லா கரெக்ட்டு
கக அந்த மார்தா எடுப்பாங்க
இப்ப ஃபர்ஸ்ட்லா வந்து ரஜினி கமல் மூவிலா கொஞ்சோ எப்டி இருக்கோ இப்பலா எப்டி இருக் பா
ஆமா
எல்லாமே வயலன்ஸ் மூவிதா அந்த மூவி தா லைக் பண்றாங்க எல்லாரு
எடுக்கட்டும் பாக்குறவங்க பாக்கட்டோ என்ன மாரி புடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டும் போகட்டும்
ஆமா அது கரெக்ட் தா அந்த சீன் புடிக்காதா இல்ல அந்த கதையே புடிக்காதுன் சொல்ல வரீங்ளா
இல்ல கத நல்லா இருந்ததுன்னா நா பாப்பே எனக்கு அந்த இப்ப ஒரு துரந்தர்லியே அந்த ஹீரோ வந்து ஒரு வில்லன போட் டு அடினு அடினு அந்த வெயிட் இருக்கோல அஞ்சு கிலோ வெய்டு அத எடுத்து தலையில அடி அடி அடின் அடிச்சு ஆ அது த அட்லீஸ்ட் வந்து அந்த கேமரா வந்து டாப் ஆங்கிள்ல வச்சிட்டு விட்டு ட்டாங்கன்ன பரவால்ல ஆனா அத ஃபுல்லா ஆமா அந்த அவ அடி வாங்கறது த அந்த ரத்தோ அந்த ஹீரோ மொகத்துல தெரிக்கிறது அந்த மூளை எல்லா வெளில தெரியிற மாரி அதெல்லா காட்றாங்க அதெல்லா பாக்க முடியில
ஓகே ஓகே புரிய்து
செகண்ட்டு பார்ட்லல்லா இன்னு கொடும ஸ்டார்டிங் ஹாஃப் அன் ஹவர்லா ஆ நீ ஆய் ஆமா அதுவு எனக்கு ஒரு மாரியா ஆக்வோடா இருந்தது ஐயோ என்னா இப்பில்லா பேசுறானுங்க
ஆமா கொஞ்சோ இதுவா இருக்குமா அதனால கெத்தா இருக்கற மாரி இருக்கோ அந்த மூவி நல்லா இருந்த அது என்ன தான் நல்லா இருக்க மாரியே இருக்கோ அந்த மூவி
ஓஹோ அதெல்லா இருந்தாதா நல்லா இருக்குமா படோ
ஆமாங்க அப்பதா நல்லா இருக்கோ மூவி கொஞ்சோ த்ரில்லிங்கா இருக்கோ அப்பதா
ம் ம் இப்பதா தெரியுது ஏன் படத்துல எல்லா இப்டி எல்லா டைலாக் வைக்கிறாங்கன்னு
ஆ புரியதுங்களா ஆமா இப்ப இப்டிதா லைக் பண்றாங்க எல்லாரு காலம் மாற மாற எல்லாமே மாறுதுல அத அக்செப்ட் பண்ணி தானே ஆகனு
நல்ல விதமா மாறுனா சரி
ஆ ஆமா கரெக்ட்டு தா அந்த மூவி அந்த டைம்ல வந்து கொஞ்சோ என்டர்டெய்ன்மெண்ட் பண்ணோ அவ்ளோதா அததா சும்மா வந்து நம்ப லைஃப் வேற
ம் ம்
அப்டிதா
நச்சார் பேக்
அப்போ ஸ்டேஞ்சர்ஸ் திங்க்ஸ் என்ன சொல்றீங்க அது ஒரு மாரியா இருக்குமே
அது எனக்கு புடிச்சிருந்தது ஏன்னா ஆமா அதுவே ஆ சொல்லுங்க
அது பாக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா நீங்க சொல்றது
ஏலியன்ஸ்லா வர்ற மாதிரி இருக்கே அதுவா பாக்க அருவருப்பா அந்த மாரி இருக்கா ஆமா டெமோ ட்ராகன் அது தா அதெல்லா பாக்க ஒரு மாரி இருக்கா
ஆமா அது ஒரு ஐ ய ஐயயோ சொன்னாலே ஒரு மாதிரி ஆவுது
ஓ எனக்கு இந்த மாரி ஏலியன் மூவிஸ் எல்லா புடிக்கு சயின்ஸ்
அது ஏ ஏலியன் மாரியாங்க இருக்கு ஏலியன் மேல ஜூசு ஊத்தி இந்த மாரி அணி எல்லா ஊத்தி வச்சிருந்தா எப்டி இருக்கோ அந்த மாரி இருக்குங்க அது
அது எனக்கு புடிச்சிருந்தது ஒரு சீன் விடாம அத் அத்தன சீசனும் பாத்த அந்த ஃபைன் பைனல் எபிசோட் எல்லா ரொம்ப எதிர்பார்த்தே ஆனா அந்த அளவுக்கு இல்ல
இல்ல ஏன்னா வந்து ஸ்டார்ட்டிங்லயே அந்த மாரி ஐப் குடுத்துட்டாங்களா அதுக்கு ஆனா அந்த மாரி பண்ல சும்மா முடிச்சு உட்டு போயிட்டாங்களே
ம் ம்
ஒங்களுக்கு அந்த ஸ்டேஞ்சர்ஸ் திங்க்ஸ் ல எந்த கேரக்டர் ரொம்ப புடிக்கு
அச்சச்சோ இப்பிடி கேட்டா என்ன சொல்றது நெறை பேரலா மறந்து போச்சே அப்
சேரி அவங்களோட அடையாளம் மட்டு சொல்ங்க நா கண் சொல்றே யாருண்டு
ஆனா சேர் நீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு
எனக்கு வந்து யாரத் தெரியுமா புடிக்கு கண்ணாடி பொண்ணு அவன் எஸ் டி கூட இருப்பான்ல
ஆமா
அவனதா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆ நா சொல்றே எனக்கு புடிச்சது வந்து வில்லு
வில்லா ஓகே
ஆமா கடைசில ஆமா கடைசியில நா ஒரு கேம் அப்டின் சொல்லுவானே
ஓ ஆமா ஆமா யாது யாருமே எதிர்பாத்திருக்க மாட்டாங்க
அந்த
எனக்கு தெரிஞ்சு அங்க அவுங்க இருக்குறவங்களே எதிர்பாத்திருக்க மாட்டாங்க அத அதுலந்த ஆக்ட் பண்றவங்களே
ஆனா ஒவ்வொரு சீசன்ல ஒரு சின்ன இது மாரி குடுத்தாங்கதா ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஹீரோ மேலதா ரொம்ப க்ளோஸா இருக்கனு ஆசப்பட்டா ஆனா அவ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வரவு இவன விட் டுட்டு அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடதா அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்பவே எனக்கு லைட்டா யோசிச்சே இவ ஏ இவ கூடவே சுத் தனு நெனைக்கிறா அப்டின் யோஸ்ச்ச ஓகே
புரியிது
ம்
நல்லாதா இருந்துச்சு அந்த சீரியஸ் ஆனா லாஸ்ட்ல வந்து கொஞ்சோ அப்டி அப்டியே விட்டாங்க அதனால கொஞ்ச அது அந்த மாரி ஆடுச்சு அப்போ நீங்க அந்த ஸ்கேடட் திங்ஸே பாத்தின்தீங்க அப்ப மணிஸ் ஏ பாக்கல
மணிஹேஸ்ட் இன்னு பாக்கலப்பா பாக்கவா நல்லா இருக்குமா
செம்மைய இருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஸ்கேடேட் திங்ஸ் அ விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா பாத்துகோங்களே
ஆ ஆ
இப் அவ வந்து இப்போ அவ அதுல வந்து ஒரு எல்லா இக்கதையிலயு ஒருத்தவங்க இருப்பாங்கள
ஓகே ப்ரொஃபசரா
ப்ரொஃபசர் அவரு அவரு வெச்சுதா அந்த கதையே ஃபுல்லாவே
ஆ
அந்த ப்ளானிங் வந்து கொஞ்சோ அப்டி அதுக்கப்புமா நல்ல இருக்கு அதுக்கப்புமா எப்டி பண்ணுவாங்க அப்டினே தோணிட்டு இருக்கு
ம் செரி நா பாக்குறே கண்டிப்பா